ஆ இருக்கே
ஆ கேக்குது
ம் சொல்லுங்க
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
எங்கப்பதா சும்மா இப்பதா ப்ரே பண்ணணு கொஞ்சோ நேரோ கழிச்சி அத சாமி
ஆமா நானு பண்ணணு இப்பதா போண்டா சாப்ட்டு உக்காந்துட்டுருக்கே
ஆ அசிப்பி நா வந்து மத்தியானோ சாப் எனக்கு டீ குடிக்கிறே வரைக்கு எதுவு சாப்புடே தோணாது டீ தா எனக்கு
தீ மட்டும்தா எங்க வீட்ல போண்டாருக்கு
நீ கொஞ்சோ அடிக்ட் அதுக்குள்ளவா இப்பேயே இப்பேயே காஃபி குடிச்சிருவீங்களா
ஆமா காஃபி போண்டா இப்ப சாப்புடுவே அதுக்கப்புறோ கொஞ்சோ நோரோ கழிச்சி மறுபடி குடிக்கிணுன்னா குடிப்பே அடிக்கடி காஃபி குடிக்கிறதுல்ல
ஆ ஓகே ஓகே நாங்க சிக்ஸ்ஸு அண்ட் செவன் கிட்ட தா நாங்க அந்த மாரி காஃபியோ டீயோ பண்ணுவோ
நா இப்பவே சாப்பிட்ருவே அப்றோ தோணுச்சுன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கி மறுபடியு குடிப்பே ஆ காஃபி எவ்ளோவு குடுத்தாலு குளிச்சுக்கலா ஒன்னு பிரச்சனயில்ல எவ்ளோ குடுத்தாலு குடிப்ப நாலா உங்களுக் டீ மாரி எனக் ஹாட்டுக்கு
ஆமா டீனா கொஞ்சோ நல்லா இருக்கனு இஞ்சி போட்டு ஏலக்கா போட்டு அப்டி இருக்கணு அப்பதா குடிப்ப செல பேர் வீட்ல தண்ணியா குடுப்பா ஆமா தண்ணியா குடுப்பா செல வீட்டு வீட்டுக்கு போனா டீ வேணமானு கேப்பாங்க நாஸ் தெரியுங்கலா ஆனா கண்றாவியா இருக்கு
எனக்கு எங்க அப்பா சொல்லு இந்த புள்ளைக்கு காஃபி வைக்கிறதுக்கே தனியா சம்பாதிக்கன்னு சொல்லுவாங்க
இந்த மேயி எங்க வீட்ல என்ன சொன்னா வந்து இந்த சொல்லிருக்கல நான்வெஜ் தா ரொம்ப சாப்புடு வேண்டு அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு கறிக்கடகாரன பாத்தா கல்யாண பண்ணி வைக்கணு
ஆ எங்க வீடு நா வந்துட்டு ஸ்வீட்ஸ் தா அதிகமா சாப்பிடுவ கேக்கு சாக்லேட்டு அப்டியா அதுக்கு வந்துட்டு பேக்கரி காரனுக் கட்டி வைக்கணு சொல்லுவாங்க அப்பதா வந்துட்டு சமாளிக்க மு டியு அவனாலல்லா இல்லனால சமாளிக்க முடியாது அப்டிம்பாங்க
நம்பளே தின்றுவோ
அத நமக்கு வந்துட்டு நல்லா சாப்ட்டு சாப்ட்டு பழகிது இவங்கள யாரு நல்லா சாப்பாடு போட்டு பழக்க சொன்னது கேக்கும் போது முடியாது முடியாதுன்னு சொல்லிருந்தா நம்ம அஜ்ஜஸ்ட் பண்ணிந்துருப்போ கேட்டோன்னே எதா இரு தா வாங்கி குடுக்குறாங்க
எங்க வீட்ல சொல்லுவாங்க நீ சாப்டவே மாட்ற ஒழுங்கா சாப்டு எ தம்பி தா சொல்லுவா அவளா நல்லா தா சாப்புடுவா நா வந்து இந்த ஸ்நாக்ஸ்சு இந்த ஷவர்மாலா இன்னுல்லா அவ்ளோவா சாப்ட மாட்ட இப்ப என்னன் தெர்ல ரொம்பல்லா சாப்ட ஏற்கனவே அவ சொல்லுவா முன்னல்லா வந்து ரெண்டு வாங்னா அவ தெரிஞ்சிரு எப்டி பாதி அவனுக்தா வரு நா பாதி சாப்ட்டு பாதி அவன்ட்ட குடுத்துருவ இப்பல்லா முஸ் சா சாப்பட்றான்னா அவ கொஞ் ஷாக்காவா என்னா எல்லாத்தையு தின்ற எல்லாத்தையு தின்ற அப்டினு
ஆமா எடையில எப்படின்னா ஒரு டென்த்துலல்லா வந்துட்டு ஒழுங்காவே சாப்ட மாட்ட
ஆமா
கண்ணோல்லா வந்துட்டு உள்ள போயிருக்கு எல்லாரு திட்டுவாங்க ஏ இப்படி சாப்படாவே மாட்டேங்கிற அப்டின்னு திட்டுவாங்க சேரி ஆச ப்படுறாங்களேன்னு வந்துட்டு சாப்ட ஆரம்பிச்ச நால்லா வந்துட்டு டென்த்துல விட நான் செமையா இப்போ ஒடம்பு கண்ணோல்லா நல்லா பெருசு பெருசா ஆயிருச்சு எல்லாரு என்ன எ புள் ஆ அப்டி நல்லா இருக்கு சடனா இவங்க பாத் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தவங்கலா ரொம்ப ஷாக்காயிடுவாங்க என்ன எப்டி இருந்த புள்ள இப்டி ஆயிருச்சு வெயிட்டு போட்ணுன்னு ஆசப் பட்டது தா அதுக்குன்னு இப்படியா அப்டின்னு ஷாக் ஆயிட்டாங்க நல்லா அதா வந்துட்டு ரொம்ப குண்டாவு இல்லாம ரொம்ப ஒல்லியாவு இல்லாம
மீடியம கரெக்ட்டா ம் அதா நல்லா இருக்கு ஆமா இதுக்கு அப்புறோ குண்டானோ நம்பளல்ல வொம்பிலுத்துருவாங்க
ஆ நான் பாத்துட்டு லேசா லேசா தொ ப்ப வந்துருச்சா அப்ப எங்க அம்மா சொன்ன வெய்ட் கம்மி பண்ணணுமா அப்டின் சொன்னா எங்க அம்மா பெசாம இரு நல்லாத்தா இருக்கு நீ கம்மி பண்ணனுன் மாதிரி கண்ணோல்லா உள்ள போயிற போது அவுங்களுக்கு வந்துட்டு கண்ணோ பெருசா இருக்கணு
ஆமா அவங்க அப்ப பேரட்ஸ்ஸ பொறுத்த வரைக்கு அதா பொண்ணுங்க அப்டி இருக்கணு குண்டு குண்டுன்னுட்ருக்கணு
பெருசா இருந்தாதா பொண்ணுங்களுக்கு அழகு
ஆ அது கரெக்ட்டு தா
ஆ அது உண்ம தா டென்த்து விட கண்ணோ வச்சதுக்க அப்றோந்தா எனக்கு மூஞ்சி கொஞ்சோ அழகா இருக்கு இல்ல டுவெல்த்துலல்லா நானே அத ஒத்துக்குவே ஆமா டென்த்து விட டுவெல்த்துல தா அழகா இருக்கேனு நானே சொல்லுவே
நா வந்து டென்த்துலயுமே ரொம்ப குண்டா குண்டா இருந்தே லாக்டவுன் டைமா டென்த்து படிக்கும் போது சரியானா குண்டு அதுமே வெள்ல போகாம வீட்லயே ஒக்காந்து திண்ட்டு திண்ட்டு அது மாரி ஒரே மாரி ஈவனா ஆயிட்டே மூஞ்சில இருந்து ஒடம்பு ஃபுல்லா அப்டியே ஒரே சைசு
ஓ அது பரவால்ல ஒல்லியா இருக்கறதுதா ஹெல் அன் ஹெல்தி
ஆமா
ஒடம்பா இருந்தா தா ஹெல்தியாதா இருக்கு
ஹெல்தியா தா வச் செல பேர் வந்து வெயிட்டு போட்டே ஹெல்தியா இருக்கு மாட்டாங்க சும்மா கொல கொலனுட்டு இருப்பாங்க
அவுங்க சொல்லிட்டு போயிருவாங்க சாப்பிடுறது நம்மதான
ஆமா
அதனால நம்ம வந்து நமக் புடிச்ச மாரி சாப்ட்டுட்டு ஒடம்புக் புடிச்ச மாதிரி வச்சிட்டு போயிரணு அங்க வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு எங்க மேக்ஸ் மிஸ் பாத்து தா நா இன்ஸ் சூப்பரா சாப்டுவாங்க
தைங்யூ நல்லா குண்டா இருப்பாங்கல்ல
அதா அடிச்சு அதாது அந்த மிஸ்க்கு வாய் வந்துட்டு ஆ சும்மாவே இருக்காது
அச்சு
எதாச்சு வாயில சுண்டல் கடல எதாது ஆ ஜூஸு இந்த தண்ணி வந்துட்டு எடுத்து குடிக்கறது கூட தண்ணில குடிக்க மாட்டாங்க ரோஸ் மில்க் வச்சிப்பாங்க பேக்ல
ஒரு வேல அவுங்க மாமியார் வீட்லருந்து எல்லா வந்துருப்பாங்க
யாருக்குத் தெரியு அவுங்களுக்கு இப்ப அம்பது வயசு ஆயிடுச்சு
ஏ அப்பா அப்பனா அவுங்களுக்கு
சூப்பரா சாப்பிடுவாங்கங்க சா அவுங்கள பாத்துதா நா இன்ஸ்பிரேஷனே எடுத்துக்கிட்டே
எங்க ஸ்கூல்ல நாங்க படிக்கு போது லவன்த்து டுவெல்த்து பிள்ளைங்க எங்க கிளாஸ் மிஸ் வந்து நா சின்ன பிள்ள எனக் தெரிஞ்சவுங்க அவுங்கதா எங்க க்ளாஸ் மிஸ்ஷா வந்துட்டாங்க காமஸ்ல என்ன வந்து மருமக மருமகனு கூப்டுவாங்க
அய்யய்ய
ஆ காஸ் ஸ்கூலுக்கு தெரிஞ்சா கூட பாய்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸு எல்லாரருக்கு முன்னாடி மருமக அப்டின்னு கூப்டுவாங்க எதுக்கு கூப்பிடுறாங்கனு அவுங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவுங்க சாப்டுவாங்க பாரு எப்பா அவுங்க சாப்பிடுற சாப்பாடுனாலு கொமட்டிருவோ நா சிஞ்ச் டைம்ல ஒக்காந்து எங்களுக்கு எல்லாருக்கு முன்னாடியு ஒக்காந்து ஒரு கேரியர் இருக்கும்ல கேரியோட தலைய தனியா ஆ தனி தனியா எடுத்து வச்சுப்பாங்க நாங்கல்லாம் தாங்க நா என்னாலாம் ரொம்ப மோசம் யாராவது லைட்டா கொமட்ட குள்ள வாந்தி எடுத்துருவேன் அவங்க சாப்டுட்டு இந்த நாலு வெரல்ல அப்டியே இப்டி தேப்போம்ல்ல வலி ப்போல நாலு வெரல வச்சு டிபன் பாக்ஸ்ல சாப்டு எங்களுக்கு வேற இதெல்லாம் ஊட்டி விடுவாங்க நீ கொஞ்சம் சாப்டுப்பா அல்ல பாய்ஸ்லாம் இருக்காங்கள்லா இதுல என்ன இருக்குது ஓடிய போயிடுவானங்க அவனுங்க யா யார பத்தி பாய்ஸ்லா சும்மாவே யார பத்தி ஃபீல் பண்ண மாட்டான்ங்க ஆமா நல்லா கலாய்ச்சு நீங்களே தின்னுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க நா எங்களால அப்டி சொல்ல மனசு வரல இங்க யாருக்கும் ஒருவாய் ஊட்டிக்கமோ ஒருவாய் கூ வாங்கவே இல்ல சரியா அவங்க ரொம்ப கேக் றாங்கனு நாங்கலாம் கொஞ்ச கொஞ்ச எடுத்து சாப்டுக்கிட்டோ நாங்களே
ஐயையோ அத நல்ல வேல எங்க மேக்ஸ் மிஸ் சோர்லா நாங்க சாப்பிட மாட்டோம் பா
வலிச்சு இழிச்சு சாப்பிடுவாங்க அ எங்களுட்டயும் கேபாங்க உந்து கொஞ்ச குடு அப்டின்னு
ஐயோ ரொம்ப கஷ்டம் நாங்க நல்ல வேல எங்க மேக்ஸ் மிஸ் இப்டி இல்ல
ஆனா அது இது அருவருப்பா து ஒரு டைம் ரொம்ப சிரிப்போம் சரியான சிரிப்போம் அவ்ளோ பண்ணுவாங்க இந்த வாய்சால மட்டும்தா சரிப்பாங்க அவங்க பின்னாடி திரும்பி நட நடத்திட்டு இருக்கும் போது எதாது பண்ணுவானுங்க சாக் பீச தூக்கி போடுவானுங்க மேம் மேல பாவ ஆனா அவங்க
பாவமா அதுக்குன்னு ஊட்டி தா உடக்கூடாதுப்பா இப்டி
அந்த அந்த அளவுக்கு பாசோ எங்க மேல நாங்களா ஆனா உண்மையா சாப்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாலா வெளில ஓடி போயிருவே அதுல்லா ஸ்கூல் லைஃபே ஜாலியா இருந்துச்சு
ஸ்கூல் அது ஒரு மாரி ஜாலியா தா இருக்கும்
ஆமா எதையு ரீப்பிளேஸபுலே கிடையாது நாங்களு
கரெக்டான எக் செத்து கேங்க் ப்ரெண்ட்ஸ் சண்ட போட்டாலு ஒரு நாளைக்கு வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அவ்ளோதா முடிஞ்சி
அப்டிதா இருக்கணு அதா கரெக்ட்
ம் ஆமா சண்ட போடு போடுவோ நறைய போடுவோ கொலாடி சண்ட மாரி போடுவோ அதுக்கப்புற நாங்களே சமாதானாயிருவோம் சாரிலா கேட்கற தில்ல
அதுதா கரெக்டு இந்த சண்ட போட்ட ஒருத்தவ பத்தி இன்னொரு தவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கதா ரொம்ப அதுதா பெரிய சண்டைல போய் நிக்கும்
அதா சங்கடம்
எங்க ஃப்ரெண்டஸ்லா பாதிதா அப்டி ஆயதா கிட்ட பேச்சாங்க அதுவு ஏ கேங்கே ட்ல ஒருத்தியு என் கிளாஸ்ல உள்ளவங்க நாங்க நாங்க கேங்க இந்த எல்லா கேங்களயு ஒண்ணு இருக்கு கேங்கா ஃபிரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த கிளாஸ்ல வந்து ஒரு நடுவுல ஒண்ணு சண்ட மூட் டு விடுறதுக்குனே ஒரு பொண்ணு இருக்கும்
ஆமா
அந்த மாரி அங்க கேங்கா ஜாலியா இருக்கறது ஒருத்திக்கு பிடிக்கல அது வந்துட்டு எங்க எங்களுக்குள்ளயே இவ அப்டி பண்றா அவா அப்டி பண்ரா ஒருத்திக்கிட்ட போய் அவள்ட்ட என்ன பத்தி சொல்லி எங்களுக்கு அவள பத்தி தெரிஞ்சிருந்தால லவன்த் டுவல்த் வச்சு ஒரே ஒரு இட இடத்துல தான இருந்தோன்னு ஸ்டராங்கா இருந்தோ ஃபஸ்ட் இயர் வந்து எல்லா வேற வேற காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லா இப்டிதா பண்ணா அப்ப நாங்க எல்லாருமே ஒன்னா இருந்தப்ப தேட் இயர்ல வந்து நறைய மிஸ் அண்டஸ்ஸ் ஸ்டேன்டிங் ஆயி அவ சொல்தெல்லா எல்லாரு நம்பி எல்லாருமே எல்லாரையு திட்டிக்கிட்டு பிரிஞ்சுட்டோ நம்ம
அச்சச்சோ அதெல்லா கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு
அந்த ஒரு கேரக்ட்ருதா தா ஒருத்திய போய் அவ்ள்ட போய் சொல்லிக்கிட்டு அவள இவள்ட்ட சொல்லிக்கிட்டு எல்லாரருக்கிட்யையு அவ நல்லவ மாரியே காமிச்சுப்பா
ஐய்ய அவ்ள்தா பிரசனையே யாராச்சு வந்து இதுதே ஒருத்தங்கல பத்தி தப்ப சொல்றாங்ளா அவங்க தா உண்மையிலே நல்ல பிள்ளையா இருப்பாங்கப்பா
அப்டின்னு அவுங்களுக்கு ஒரு நெனப்பு நம்ப பேச்றேற மத்தவங்கள கொர சொல்லிட்டா நம்ம நல்லவங்க
ஏ அததா ஒவ்வொருத்திங்க வந்துட்டு நல்லரு அவரு தன்னைத்தானே நெனைச்சுக்குவாங்க அதெல்லா டால்ரேட்டே பண்ணிக்க முடியாது
செலதெல்லா அதா அதா அழகின்ன்னு பண்ணும்ப்பாரு அப்பா
ஐய்யோ அது பாக்கவே முடியாது
முடியாது என்னாலல்லா
அம்முக்கு வந்துட்டு காலையில கெளம்றதுக்கே அவசர அவசரமா கெளம்பிட்டு போவோ அவள்க போட்டு வற ஐலேனர்ரு ரெண்டு டபுள் டபுள் லேயர் ஸ்கின்னு என்னென்னமோ போட்டு வருவாலுக ஸ்கூலுக்கு தானடி வரீங்க பொண்ணுங்க தானடி இருக்கோ
டைம்முக்கு தெர்ல்ல அந்த டாபிக் அங்க மடக்கி போட்றத கூட டைட்டா போட மாட்டாங்க எல்லாரு அது நானு லூஸா தா போட்ருக்கே ஆனா எப்டி திரும்பி எல்லாரு எப்டி போடுவாங்கன்னா ரிப்பனே கீழே கடக்கு அதுக்கு எதுக்கு மடக்கி போட்டுக்கிட்டுனு தெர்ல அவ்ளோ லூஸ்ஸூ நா கூட லூஸாதா போட்ருக்கே ஆனா அவள்க்க போட்ட மாரில்லா போட்டது இல்ல
இல்ல என்னன்னா அம்மா அவசர அவசரமா குளிச்சு கெளம்பி வர்றது க்கு லேட் ஆயிரு அவுங்க கெளம்பி க்ரீம் ஒரு நாளெண்ணம் போட்டு அதுதா
வரைக்குதா அனுப்புவாங்க
அவுங்க போட்டு ஐலைனர் லிப்ஸ்டிக்ல்லாம் போட்டு வருவாங்க எப்பூட்ரி ம் உங்ளுக்கு எல்லா டைம் கெடைக்குது நாலு மணிக்கே எந்ரிச்சு படிக்க வேல செய்ய ஆரம்பிச்சிருவீங்ளாடி
மேக்கப் போட ஆரம்பிச்சுருவாங்க
ம் ஒண்ணுமபண்ண முடியாது இதெலாங்ல்லா வந்துட்டு திருந்தா திருந்த மாட்டா அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க
ச
சரி ஓகே எனக்கு ஒரு கால் வருது வெயிட்
ஆ ஆ சேரி ஓகே